ஹலோ
வணக்கொங்க
வணக்கம் பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா கொஞ்ச வெய்லா இருக்கனால முடிலா நெறய கொட்டுது
ஏன் பா
அ வெயில்ல வேற்குது இல்லப்பா அந்த வேல எல்லா இருக்கு கொஞ்ஜோ வெயில்ல போறோ நம்ப
அப்டியா
ம்
என்ப்பா சத்தான ஆகாரமா எடுங்க முடி கொட்டாது
எங்க சத்தா ஏதோ அவசரத்துக்கு சமைக்கிறோ எங்க சத்தா பாத்து சமைக்கிறது
என் பையன் கூட சரியாவே சாப்ட மாட்டேங்கிறான்ப்பா எவ்ளொ சத்தா செஞ்சு குடுத்தாலும் சாப்ட மாட்டேங்குறா அயன்டானிக் கெல்லா டாக்ட்ரு எழுதி குடுதுருக்குறாரு குடுக்கணு
எது இந்த அயன்டானிக்லா சொல்றாங்களா அந்த மாரிலா வாங்கி குடுக்றீங்ளா
ஆமாம்பா அதுதா வாங்கி குங் வச்சிருக்ற அவ்னுக்கு கொஞ்ச கோல்டா இருந்ததுனால இப்ப அந்த மருந்து ஊத்தலப்பா கொஞ்ச கோல்டு குறஞ்ச பிறகுதா குடுக்கணுன் வாரு அதனால தா நாளைல இருந்து தொடங்கலான் இருக்குற
உங்ளுக்கு நல்ல முடி இதா இருக்கும்ல நா பாத்துருக்கன அப்பல்லா
அட எனக்குமே இப்போ ஒடம்பு முடியாதனால கொட்டுதுப்பா
ம் நீங்க ஏதாது ஐடியா குடுப்பீங்கன் பாத்தே எனக்கு
பெண்களுக்கு கொஞ்சோ வயசு ஆக ஆக மூடி கொட்ற பிரச்சனைகள் வந்துடுதுப்பா
ம்
இப்ப இருக்க ஸ்ட்ரெசு பொலியூஷன் இதெல்லா வேற தண்ணி ஒரு காரணமாருக்கு
ம்
நீங்க நல்லா கருவேபில்ல சாப்டுங்கபா
கருவேப்பிள்ளயே கெடைக்க மாட்டேங்குது பா
இப்பல்லா நல்ல கருவேப்பில்ல கிடைக்க மாட்டேங்குதுங்கப்பா கடைகள்ல எல்லா காஞ்சி போனதுதா கெடைகுது
ம் உங்களுக்கு அது கேட்டிருக்குங்களா சாப்புட்டு அது சாப்புட்டு தா உங்களுக்கு அப்டி வளந்துதா
நான் வந்து கருவேப்புள்ள பொடியு எடுத்துக்குவே எள்ளு பொடியு சாப்புடுவேன்ப்பா
ம் ம் நா காலேஜ் படிக்கும்போதுல்ல பாத்துருக்கே ஏ ன உங்க முடி நல்லா கத்தயா இருக்கும
ஆமாம்பா இப்ப எல்லா கொட்டி போயிடுதுப்பா
கருவேப்பில சாப்டறனால தானோ
அது என்னன்னு தெரியல எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுலப்பா அதெலா அப்ப நல்லாருந்துதுப்பா இப்ப பாத்து பாத்து சாப்டுபோது எல்லா வேரோட பிச்சுக்கிட்டு வந்துடுதுப்பா ம் ஐயோ என்ன பண்றது ஒரு கொழந்த பொறந்துட்டாலே எல்லா கொட்டிடுதுப்பா
ஆமா கொழந்த பொறந்தோனே அப்றொ வீக் ஆயிவோ போலருக்கு அதனால இருக்க மாட்டேங்து முடிலா
ம் ஏ பைய வேற முடிய புடிச்சி நல்லா இழு இழுனு இழுக்குறாப்பா
ஆமா நமக்கு பராமரிக்கவே நேரொ இருக்றது இல்லல்ல
அது அப்டியே கொட்டி போயிடுது நம்ம என்ன பண்றது
ம் ஏதா வேலைக்கு கீலைக்கு போனா கூட நம்ம கொஞ்சோ காலைல ஏஞ்ச்சி எல்லா ரெடி பண்ணுவோ
ஆமாம்பா
இது நம்ம இஷ்டம் போல மண்டைய கொண்டைய போட்டுக்கிட்டு
ஆமா கொண்ட போடுறதுனாலே முடி நெறைய கொட்டி போய்டு
ஆ இருக்கு இருக்கு
என்ன பண்றது
சில பேர்லா பாத்தா காலு கனுக்கால் அளவுக்குலா முடி வச்சிருக்காங்க எப்டிதா வளருதுன்னு தெரில
ஆமாம்பா வயசானவங்களுக்கூட கொட்ட மாட்டேங்து நம்மள நம்ம ஏஜ்ல இருக்கவங்கதா எல்லா கொட்டிடுது
ஆமா
அதுதா ஏதாது மூலிகை எண்ணைங்கள் தயாரிச்சி தடவுலானுருக்கிறே தலைக்கி
அது வேற ஏதாது ஏடா கூட ஆய்ட போதுங்க இந்த மாதிரிதா ஏ ஃபிரெண்டு ஒருத்தங்க இந்த மாரி பண்றேன்னு சொல்லி ஏதோ பண்ணி தடவி கண்ணெல்லா எரிஞ்சி
அப்றோ ஆஹா
கண் டாக்டர போய் பாத்து அவுங்க மருந்து வுட்டு ரெண்டு நாள் கண்ண தெறக்காதிங்கன்னு சொன்னாங்ளா
ஐயோ கடவுளே ஆ ஆ எல்லாத் என்ன வித விதமா எண்ணெ விக்கிறா ஆனாக் கடைங்கில்ல வாங்கிப் போட்டாலும் முடி கொட்றது நிக்கிலப்பா
ஆ ஆமா அது நம்ப முடியாதில்ல நமக்கு என்னது அவுங்ளுக்கு என்ன என்னத் தெரியு சும்மா எதோ தெரிஞ்சதப் போட்டு விக் கிறாங்க அந்தத் தைலோ இந்தத் தைலோன்னு
ம் அதுதா நீங்க என்னப்பா முடிக்கு இதுப் பண்றீங்க
எதுவும் பண்றதில்லப்பா நா தேங்காண்ணதா டெய்லி தலைக்கு ஊத்திர்றே அதனால ஒன்னும் பெருசு சா எதுவும் பண்றதில்
எப்பா டெய்லி தலைக்கு ஊத்துறீங்ளே ஒங்குளுக்கு சளிப் புடிக்காதாப்பா
இல்லப்பா பழகிருச்சில்ல இப்ப நம்ம டெய்லி குளிக்கிறோ குளிக்கிறத சளிப் புடிக்குதா என்ன இல்லல்ல
ஆ அது மாதிரி
ஆ பழக்கந்தா எல்லாமே பழகுறதா
எனக்கு ஒரு நாள் குளிக்கிறதே காது கொய்யீன்னு இழுத்துகுதுப்பா
ம் அது எப்பயாவுது பண்ணா மேபி அதோட எஃபெக்ட்டு ஜாஸ்தியாருக்குமாருக்கு இப்ப ஆண்கள்லா கம்மியான முடிதா வெச்சிருக் காங்க எல்லா ஆண்களு டெய்லிதான தலைக்குளிப்
ஆமா தலைக் குளிக்கிறாங்க ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா
க்லா ஒன்னு ஆகறதில்லப் பாருங்க நம்மப் பெண்கள்தா இந்த மாதிரிப் பண்ணிப் பண்ணிதா ஒத்துக்க மாட்டேங்கிது
முத்துக்க மாட்டேகுது
ம் அவுரு காய வெக்கிறத் துக்கு நமக்கு கொஞ்சோ நேரோ எடுக்கறனால அந்த நேரத்த நம்ளால செலவு பண்ண முடில
ஆமாம்பா ஆமா அதுவு செரிதா இப்போ கொழந்தைங்க பொறந்துட்டதுக்கப்றோ நம்ளால அதப் பராமரிக்க முடில வேற இல்ல
ஆமா கொழந்தைங்ள பராமரிக்கவே நமக்கு செரியா இருக்கு
ஆம்மா அதனால அப்டியே விட்டுர்றோமா அது என்ன ஆகுது சளிப் பிடிக்கிது கழுத்து வலிக்கிது காது வலி வந்துருடுது
நம்மதா சொல்றோ ஆனா இப்பப் பெண்கள் தானப்பா அழகுபடுத்துறதுல அவுங்க பிசினஸ் தானப்பா ஜாஸ்தியாருக்கு
ஆமா ஆமா
அது என்னன் தெரியில இப்ப நம்ம மட்டுந்தா இப்டி இருக்கோமா என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியில
ஆமா ஆமா
எவ்ளோ சலூன்ஸு பியூட்டி சலூன்லா எல்லாமே லேடிஸுதா பெரிய பிசினஸு இண்டஸ்ட் ஈயே அது ஒருப் பெருசு அது
ஒரு ஹேர் கட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கறாங்கப்பா
ஆமா ஏங் கேக்குறீங்க கொஞ்சப் பல பலன் லைட்டப் போட்டு கண்ணாடி வெச்சி கடையப் போட்டுட் டா அவ்ளோ வெல அது
போய் சேந்தல் சூ இருக்குதுப்பா
ஆ ஆம்மா ரொம்ப அதிகபட்சந்தா ஆனா முடி வெட்டுறதுக்குலா காசு
ம் எம் பையனுக்கே முன்னூறுபா வாங்கறாங்கப்பா
ம் ம் இப்பல்லா நெஜத்துல சர்வீஸ் குடுக்கறது கம்மியாதா இருக்கு சர்வீஸ விட அந்த ப பள பளப்பா எல்லாத்தையு ரெடிப் பண்ணி போட்றாங்க பாருங்க அதுதா ரொம்ப காசு
ஆமாம்பா ஆமாம்பா
இப்ப இன்னு எம் பையலாப் போயி இந்த சாதார்ண கட இந்த பழைய பார்பர் ஷாப் இருக்குல அதுல அந்த மாரி கடைல தா போய் வெட்டிட்டு வரா நூத்தம்பதுல இருந்து எரநூறு ரூவா தா வாங்குறாங்க அவங்க
அ ஹ அ ஹ நீங்க கூட தெரிஞ்ச கட இருந்தா சொல்லுங்கப்பா இந்த பையனுக்கு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவ முன்னூறு ரூபா முன்னூறு ரூபா கட்டி கிட்டு வரே
முந்நூறா அந்த குட்டி மண்டைக்கேவா
அ ஆமாம்பா
சின்ன கட ஏதாவது தப்பு இருக்கு உங்க ஏரியால கேட்டு பாருங்க கம்மியாக வெட்டுவாங்க
அ அது அவங்க அப்பா என்ன பயப்படுறாரு காதுலகீதுல பட்டிட போது ஏன்னா இவங்க கொஞ்சோ அழுதுக்குன்ன அட்டகாச பண்ணுறதுனால
சின்ன கடைகள இருக்கவங்க தான்ப்ப எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க அந்த காலத்திலருந்து வெட்டிட்டு இருப்பாங்க இப்ப புது பளபளன இருக்கிற கடையில இருக்க பசங்கள்லா தா இப்ப புதுசா படிச்சுட்டு வந்த பசங்களா இருக்கு
ஆமா ஆமா இப்ப இதுக்கு கூட படிச்சவங்க தா எடுப்பாங்கல்லப்பா
ஆமா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாது இதுல படிக்கிறாங்கல்ல அந்த மாரி இருக்கறவங்களதா எடுக்கறாங்க அவங்களுக்கு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கு என்னன்னா ஏசி எல்லா போட்டுருக்கோ கொழந்தைக்கு வேர்க்காது
ஆமா
கொஞ்சோ வேடிக்க பாத்துக்கிட்டு அப்டியே வெட்டிக்கு கொஞ்ச இன்னு கொஞ்ச வளரணு நீங்க அந்த மாரி கடைக்குல்லா போறதுக்கு கொழந்தைக்கு
ஆமா அவனுக்கு கொஞ்ச கருத்து தெரிஞ்ச பெறகுதா அப்டி
ம் நாங்களு சின்னப் பிள்ளையா இருக்குபோது இந்த மாரி கடையில தா போய் வெட்னு ஏன்னா அவங்க கொஞ்சோ வெளையாட்டு காட்டுவாங்க அப்டி பாத்து பாத்து பண்ணுவாங்க
ம் ம் ம் ம் ம்
அ நல்லா அப்டிதா நாங்களு பண்ணிட்ருந்தோ அப்றோ போக போக செட் ஆயிடுச்சு இப்ப அவன்ட்டே காசு குடுத்துட்டா அவனே போய் வெட்டிட்டு வந்ருவா கடையில
பரவால்லப்பா பெரிய அளவுக்கு வளந்துட்டா பிள்ள தனியா போய் வெட்டிட்டு வரானே
அ ஆமா அதுல வேற அவரு சொல்லி வெட்டிட்டு வருவாரு இப்டி வெட் வெட்டுங்க அப்டி வெட்டுங்க எல்லா சொல்லி அவரே வெட்டிட்டு வந்துருவாரு
அ ஹ நா கூட ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்லான்னு இருக்றேப்பா
பரவால்லயே
ஆமா
அது எவ்ளோ வருஷோ
அது வந்து ஒரு ஆறு ஆறு மாச கோர்ஸு இருக்கு ஒரு வருஷ கோர்ஸு இருக்குதுப்பா ஒரு வரு சம் கோர்ஸ்ல எல்லாமே வந்துடு ஆறு மாசம்னா சிலது மட்டு வரு
ம் ம் அது நல்லா ஜாப்தா அது
அ ஒரு ஆறு மாசகோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லி என் கணவர் சொல்லிருக்குறாருப்பா
பரவாயில்லயே சேந்துட்டு நீங்க சொல்லுங்க எப்டி இருக்குன்னு நா கூட வந்து சேந்துகிரே
நல்லது நல்லது உங்ளுக்கு ஓய்வு நேர கெடைக்கு போது சொல்லுங்க
ம் ஆனா எனக்கு அதுல ஆர்வமே இல்லயேப்பா
என்னப்பா
எனக்கு அதுல ஆர்வமே இல்ல
ஆர்வமே இல்லயா ஆர்வ இல்லாத எப்டிப்பா இருக்க முடியு ஒருத்தரு நீங்களே ஆர்வத்த காட் ட்டுங்க
எனக்கே புடிக்காது இப்ப அது அது பா பாத்தாலே கடுப்பாகு எனக்கு
அப்டி சொல்லாதீங்கப்பா பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு அது
எதுக்குப்பா ஏ மருமகளுக்கு முடி வெட்டி விடவா
மருமகளுக்கு செஞ்சிக்கலா நீங்க மாமியார் ஆனதுக் பெறகு நீங்களு செஞ்சிக்லா இல்லைங்ளா
எங்கப்பா இருக்குற காலத்தெல்லா விட்டுட்டு வயசான காலத்துல என்னத்த பண்ண போறோ
ம் உங்கள நீங்க மேன்மைப்படுத்திக்கலாப்பா
மேன்மைன்றது அழகுல இல்லப்பா நம்ம மனசுலயு நம்ம மூலையிலயுந்தா இருக்கு
இப்பல்லா யாருப்பா மனசு மூளைய பாக்குறா வெளி தோற்றத்தான பாக்குறாங்க
இன்ன அதுவு சரிதா
ஆ ம் ஜனங்க தோற்றத்த பாத்துதா மயங்கிட்றாங்க
ஆமா கரெக்டாதா சொல்றீங்க
ம் அதனால தா சரி வீட்ல சும்மா இருக்குற நேரோ படிக் க தொடங்கலான்னு முடிவு எடுத்துட்டே வயசு ஆனாலு படிக்கிறதுக்கு இது இல்ல பாத்தீங்ளா
ஆமா கரெக்ட்டு
ஆ அதனால ஒரு ஆறு மாசோ கோர்ஸ முடிச்சி ஒரு வெற்றிகரமா வீட்லயே ஒரு கடய போட்டு மொதல் கஸ்டமரா நீங்க வரணுன்னு நா விருப்பப் படுறேப்பா
நல்லதுங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா நா மொதல் கஸ்டமரா வர்றே
அடுத்து அடிக்கிறதுக்குதா உங்க காசு கேக்கலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேம்பா
அப்டியாப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நா அது பாத்துட்டு உங்களுக்கு நா திரும்ப கால் பண்றேப்பா
சேரிங்கப்பா சேரிங்கப்பா நன்றிப்பா